ம்
வணக்கம் தோழி
சொல்லுங்க தோழி என்ன பண்றீங்க
சும்மாதா தோழிருக்கே சாப்ட்டீங்களா
சாப்பிட்டேன தோழி என்ன தலைப்பு பத்தி பேசலாம் தோழி இன்னைக்கு ஓ இன்னிக்கி சரி இருங்க ஒ இப்போ நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன் அந்த மாதிரி எதாது பத்தி பேசுலா
ம் சரிங்க தோழி
இல்ல மேக்கப் உங்களுக்கு மேக்கப் பண்ண தெரியுமா தோழி
இ தோழி நா அந்த அளவுக்குல்லா ஃபேமஸ் கிடையாது
ச
எனக்கு தெரிஞ்ச அளவு ந கிரீம் இந்த மாரிலா யூஸ் பண்ணிக்குவே
ஓகே ஓகே நா பியூட்டீஷியன் கோர்ஸ் குடிச்சிருக்கே தோழி எனக்கு மேக்கப் இ நல்லாவேனு தெரியும் உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா ஏதாவது எப்டி பண்ணனு ஏதாது தெரிலன்னா சொல்லுங்க தோழி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நா உங்களுக்கு சொல்லி தர தோழி
தோழி ஒன்னு சொல்லட்டுமா
ம்
ஆ உங்களுக்கு வந்து கால் ரெக்கார்ட் ஆகுதா
ஆ ஆகுது தோழி ஏ தோழி
இல்ல ரெக்கார்டு வந்து ஆக ஆக வருது டைம் நால அதா கேக்குறே
ஆஹா அதெல்லா ஒன்னு பிரச்சன இல்ல தோழி அதெல்லா ஆகு நம்ம வீடியோ கால்ல ஆறு மணிக்கு கூட பேசுலா
நம்ம பேசுனது போன வாட்டே ரெக்கார்டு ஆகல தோழி அதா கேட்டே
அது கொஞ்சோ நேரோ கழிச்சு அப்டேட் ஆகு தோழி நீங்க நம் பேசி முடிச்ச அப்றமா நீங்க ஆப்ப ரீவ்ரேஸ் பண்ணி பாருங்க தோழி அதுக்கப்பறமா உங்களுக்கு இன்னைக்கு வரலன்னா கூட நாளைக் வந்துரு தோழி
ஓகே தோழி அதா எனக்கு காட்டிக்கிட்டே இருக்கு அதா கேட்டே தோழி
ம் உங்களுக்கு வரலன்னா கூட நீங்க அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த மாரி நா கால் பேசி என்ன எனக்கு அப்டேட் ஆகல அப்டின்ட்டு குரூப்ல ஒரு சொல்லிருங்க அவுங்க ஏதாது செக் பண்ணுவாங்க சப்போஸ் வரலன்னா
ஓகே தோழி
எவ்ளோ டாஸ்க் முச்சிருக்கீங்க தோழி உங்களுக்கு எவ்ளோ டாஸ்க் இருக்கு இப்போ
தோழி நா இப்பதான் ஜாப் வந்தே இப்ப ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது என்னோட குழந்தைன்னால என்னால கண்டினியூ பண்ண முடியியல
சேர் சேரி
நேத்து வந்து தா திரும்பி ந கண்டின்யூ பண்ணிருக்கே
ஓ சேரி சேரி தோழி
டாஸ்க் தா முடிச்சிருக்கே
ம் என்ன தோழி கேக்ல சரியா
செவன் டாஸ்க் தா முடிச்சிருக்க தோழி நானே கால் பண்ண ஃபை டாஸ்கு
ஓகே ஓகே
பேஸ்னது வந்து ஒரு செவன் டாஸ்க்கு
சேர் சேரி
ஆனா இன்னு நா இன்னு வாங்கல
ம் ஏனா எது டாஸ்க்கு ஒரு பத்து டாஸ்க் முடிஞ்சிருச்சினா உங்ளுக்கு வந்துரு தோழி பேமெண்ட்டு அது எப்டின்னா உங்களுக்கு அதுல குடுப்பாங்க இந்த டாஸ்க் கம்ப்ளீட் இல்ல இல்ல ப்ராசஸிங்ல இருக்கு இவ்வளோ பண்ணிருக்கீங்க அப்டின்ட்டு அதுல குடுப்பாங்க அந்த ஆப்ஷன் டைம்ல நம்ம நம்மளோட டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணோனா அ பேமெண்ட் வந்துரு தோழி நம்ம பேமெண்ட் பத்தி ஒரிப்படுத் தேவல்ல எனக்கு வந்துடுச்சு
ஓகே தோழி எவ்ளோ தோழி சேலரி வாங்கிருப்பீங்க
கம்மியா கொஞ்ச கம்மி தா வந்துச்சு தோழி ஆனாலு வந்துருச்சு எனக்கு ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபா வந்துச்சு தோழி இப்ப நம்ம பேசறோ இல்லையா அதுல கொஞ்சோ மிஸ்டேக்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா இல்ல எஃபெக்ட்லெஸ் ஸ்பீச் ஸ்பீச் எதாவது இருந்துச்சு க்யூர் அப்படின்னா அதெல்லா கொஞ்சோ கட் ஆயிட்டு வருது தோழி அதுவு நாம ஃபர்ஸ்ட் பேட்சனால கொஞ்ச நெறைய ப்ராப்ளமா இருந்துச்சு இப்போ நெறைய ஓரளவுக் கிளீன் ஆயிடுச்சு இப்ப நல்லா கால் வருது போது இப்ப கொஞ்சோ நல்லா ஆக்டிவாருக்கு தோழி
ஓகே தோழி
ஒன்னு நீங்க பயப்படாம நீங்க இந்த டாஸ்க்க பண்ணலா தோழி
ஓகே தோழி இல்ல எனக்கு வந்து நீங்க கால் அட்டன் பண்ணதூ காட்ல இந்த கால் ரிஜெக்டட் ஆகணுன்னு சொல்லி மெசேஜ் இருக்கு கேக்குற
காலு ரிஜெக்ட்டா ரிஜெக்ட் எல்லா ஆகாது தோழி அதெல்லா நீங்க பயப்படாதீங்க இப்போ வர்லன்னா கூட கொஞ்ச நேர கழிச்சு வந்துரு அதுல்லா ஒன்னு பிர
இல்ல டைம் ஓவரா ஆயிடுச்சுன்றதுனால அப்டி காட்டி இவ்ளநேர அப்டி காட்டல
ம் ம் சரி இப்ப நம்ம பாக்கலா இப்போ ஒன்னு கொ ஆ ஒரு ஆறு நிமிஷ இருக்கு நம்ம ஏதாவது ஒன்னு டாப்பிக் பேசிட்டு நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா பாக்கலா பாத்துட்டு நம்ம அப்டேட் பண்ணிக்கலா
ஓகே தோழி
சரி ஏதாவது ஒன்னு டாபிக் பேசலாம் என்னன்னா இப்போ மேக்கப் பத்தி ஏதாவ்து பேஸ்லா தோழி டெய்லி ரொட்டி ரொட்டீன் ஏதாவ்து இப்ப டெய்லி சி டபிஎம் அப்டின்ட்டு ம் சொல்லுங்க தோழி
உங்ளுக்கு கேக் செய்ய தெரியுமா
கேக்கா இல்ல தோழி சும்மா பாத்துருக்க நா நானா ஒன் தரவ கூட பண்ணதுல்ல தோழி
அதா தோழி எனக்கு தெரியாது அதா சேர் நீங்க
நா நாளைக் கி உங்ககிட்ட சொல்ற தோழி அக்காக்கு நல்லா செய்ய தெரியு அவங்ககிட்ட எப்டி செய்ணு செய்முறை நல்லா கத்திட்டு வந்து உங்களுக்கு சொல்லி தரே
ஓகே தோழி
நாளைக்கு நம்ம பேசும்போது கண்டிப்பா நா சொல்லி தரே அப்போ நல்லா கிளீனா என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் நல்லா கத்துட்டு வரே வந்துட்டு உங்ளுக்கு சொல்ற நீங்க செஞ்சு பாத்துட்டு சொல்லுங்க வந்துச்சா அப்டின்ட்டு
ஓகே தோழி இல்ல நான் ஆல்ரெடி ஒரு தடவை செஞ்சிருக்கேன் ஆனா அது கேக் மாரி இல்ல
ஓ பேன் கேக் மாதிரி ஆய்ருதா
நான் கூட ஒரு தடவ பண்ணேன் தோழி எனக்கும் அதே மாரிதான் ஆ
அந்த கேக்கு உப்பவே இல்ல இருந்த மாதிரியே இருந்துச்சு
அது பேக்கிங் சோடா எல்லா ஆட் பண்ணுவாங்களல்ல தோழி அது ஆட் பண்ணீங்களா நீங்க?
அதெல்லாம் ஆட் பண்ணேன் தோழி அப்பயும் அது அப்டியே தான் இருந்துச்சு
சரி ஒரு தடவை நான் கேட்டு பாக்குறேன் என் சிஸ்டர் கிட்ட அவுங்க செஞ்சிருக் காங்க நல்லதா செஞ்சிருக்காங்க அந்த மாரி ஒரு செய்முறையில நீங்கள் செஞ்சு பாருங்க சரியா வருதா அப்டின்ட்டு வந்துச்சுன்னா சரியா வந்துருச்சுன்னா நீங்க எங்கிட்ட சொல்லுங்க
ஓகே தோழி
ம் நான் கேட்டு உங்ககிட்ட சொல்றேன். அப்பறமா வேற ஏதாவது உங்களுக்கு ஸ்வீட் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஸ்வீட் பண்ண தெரியுமா?
என்னங்க தோழி
ஸ்வீட் ஏதாவ்து இப்போ உங்க இதுல பாயாசம் பண்ணுவாங்க நிறைய ஏதாவது ஸ்வீட் பண்ணுவாங்க இல்லையா?
ஆமா தோழி
அந்த மாரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா நல்லா நீங்க நல்லா செய்வீங்க அப்டின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அது ஏதாவது இருந்துச்சுன்னா எனக் சொல்லுங்க நான் கத்துக்குறேன்
தோழி எனக்கு வந்து லட்டு செய்ய தெரியு தோழி
லட்டுவா சொல்லுங்க தோழி சூப்பர்
ஆ லட்டு வந்து எப்டின்னா நான் நார்மல் லட்டு எல்லாம் செய்ய மாட்டேன் இந்த பருப்புல செய்வாங்கள... எல்லாம் செய்ய மாட்டேன் ம் எப்டின்னா இப்ப முந்திரி திராட்ச
ஆ
அப்போ வந்து இந்த நட்ஸ் எல்லாம் நறைய நட்ஸ் போடுவேன்
ம் சூப்பர்
போட்டா அது சும்மா ஒரு லேஸா வறுத்துக்குவேன் ரொம்ப ஓவ்வரா வறுக்க கூடாது அப்டியே போட்டு இருக்கும் கொஞ்சம் மொறு மொறு அதனால கொஞ்சம் அத போட்டு வறுக்குறது வறுத்தது க்கு இப் இப்ப நாட்டுச் சக்கர வெல்லம் எல்லா இருக்கும்ல
ஆமா
அந்த நாட்டு சக்கர வெல்லம் ஏதோ ஒன்னு கொஞ்சம் போட்டுட்டு ஏலக்கா சுக்கு போட்டுட்டு
ஏலக்கா சுக்கு ம் ஓகே
மிக்சில வந்து அடிச்சுக்கணும் நர நரன்னு அடிச்சா பிள்ளைங்க சாப் தொங் நர நரனு அடிக்கலாம் இல்ல அப்ப அதுக்கு இப்டிதா சாப்பணும்னு நினைச்சங்கன்னா மாவு மாறி அடிக்கலாம்
ம் சரி ஓகே தோழி
ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணணு அந்த மிக்சிலயே மிக்ஸ் பண்ணிக்கணு
ஓ சரிங்க தோழி
இல்ல உருண்டை புடிச்சுக்கலாம் அவ்ளோதான் அதுல லேஸா மட்டும் உப்பு போண்ணும் நார்மலா ரொம்பெலாம் போடக் கூடாது லேஸா
ம்
அந்த சுகர் எடுத்து காட்டுறதுனால
சேரி சேரி ஒரு பின்ச் அளவு
ஆமா அவ்ளதா
ம் செரிங்க தோழி வெறு அந்த ட்ரை ஃப்ரூட் அந்த ட்ரை ஃப்ரூட்ல இந்த நீங்க பண்றது இப்ப நம்ம இந்தப் பருப்புல செய்றோ இல்லையா லட்டூ அது பருப்பு இல்லாம நீங்க வெறு டரைஃப் ஃப்ரூட்ல செய்றீங்க
ஆமா முந்திரி திராட்ச அப்புறம் இன்னிக்கின் பாத்து ஏ வாயில நொழையமாட்டிக்கிது
வேற எதாவ்து இப்போ அது எப்படி வெறு அது மட் துமே ட்ரை ஃப்ரூட் மட்டுமே அரிச்சு நம்ம நெய்ல இந்த மாரி உருண்ட புடிக்கணுமா
ஆமா தோழி அப்படி செஞ்சால் நல்லாருக்கு உங்களுக்கு ஒவ்வொர்த்தங்க வந்து அரிசி இருக்குல்ல
ஆமா
அரிசி ஊற வெச்சு லேஸா கொஞ்சமா சேப்பாங்க
சேர் செரி
அது சேத்தா டேஸ்ட் எப்டி இருக்குன்னு எனக்கு தெரியல அனா அப்படி சேத்திருக்காங்க
ஆ அந்த மாரி சேத்தா கூட கொஞ்சோ நல்லாதா இருக்கு தோழி ஏன்னா இப்ப நம்ம ரொம்போ ட்ரை ஃப்ரூட் எடுக்கும் போது கொஞ்ச தெகட்டுல
ம்
அதுல நம்ம கொஞ்சோ லைட்டா அரிசி போட் தம் எனக்கு தோணுது தோழி
ம் ம் நா கொழந்தைங்களுக்கு தா தோழி செஞ்சு குடுப்ப அதிகமா நா விரும்பி அத சாப்படமாட்ட சும்மா ஒன்ன எதோ சா னு தோணுச்சுன்னா சாப்டு அவ்ளதா ஏன்னா கொழைந்தைங்க ஸ்நாக்ஸ் வந்து வெளிய வாங்கி குடுக்கர்த அவாய்ட் பண்ணிக்கிட்ட வீட்ல சுட் அ நல்லதுந்த
ஆமா ரொம்ப நல்லது தோழி வீட்ல செய்றது நம்ம ஏன்னா இப்போ நெறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்றாங்க பேக்கேஜ் ஃபுட்ல எல்லா பசங்களுக்கு அது ரொம்ப ஒடம்புக்கு கெடுதலு
கண்டிப்பா தோழி
அதுனால நம்ம வீட்டுல செஞ்சு எதாவது தர்றது ரொம்ப நல்லது ஏன்னா நானே எ பாப்பாக்கு வெளியில எதுவுமே வாங்கி தர்றதில்ல வீட்லயே சோளம்மு இல்லன்னா ஒரு சில டைம் ஒடச்ச கல்லை அப்பறமா வேர்கல்ல கொஞ்சோ கொஞ்சோ போட்டு தருவே
ம்
அந்த மாரி ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா அப்புறமா எங்க அம்மா சத்து மாவு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அதுல உருண்ட பண்ணி தருவ அப்டி இல்லன்னா இந்த ராகி ராகில த ட்ரை ஃப்ரூட்ஸெல்லா சேத்து ஒரு கன்சி மாதிரி செய்வாங்க
ஆமா தோழி
சத்து சத்து அதுல ரொம்ப சத்து அப்டின் சொல்லுவாங்க வெறு காலைல ஏந்து நம்ம ஒரு கிளாஸ் குடுச் சாலே போது தோழி அதுவே ரொம்போ சத் தா நல்ல ஒடம்புக்கு ரொம்ப நல்லது பசங்களுக்கு ரொம்ப நல்லது அது
கண்டிப்பா தோழி
சோ அந்த மாரில்லா நெறைய பண்ணி குடுப்ப சோ நானே பாப்பாக்கு வீட்லே எல்லாமே செய்யவே தோழி வெளியில அதிகமா இல்ல எப்பாவது நம்ம வெளியல போகும் போது பசங்களுக்கு ஏதாவது வாங்கி தரணு அந்த மாரி எல்லாரு பசங்க சாப்படுறாங்கன்னா அந்த டைம்ல வாங்கி தருவே இல்லன்னா மத்த டைம்ல வீட்ல எல்லா இருக்கும் போது ஸ்நாக்ஸ் வாங்கி தந்து ம்ச் சாப்பட சொல்றது அந்த மாதிரில்லா பண்ண
ஸ்நாக்கு பதிலா ஃப்ரூட் அதிகமா குடுக்க பழகுங்க
ம் அய்யோ எ பொண்ணு அத சொல்லலயே என் பொண்ணு ஃப்ரூட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா தோழி
ம்
ஏ நா நானு ரொம்ப விரும்பி சாப்டுவே அதே மாதிரி ஒரு திராட்சை ஒரு கிண்ணத்துல போட்டு குடுத்து அழகா சாப்ட்டுருவா ஒரு தர்பூசணி கட் பண்ணி குடுத்தா அதுல ஒரு ஆப்பிளு ம் இந்த எல்லாமே இந்த கொஞ்ச குட்டி குட்டியா கட் பண்ணி ஒரு பிளேட்ல பவுல்ல போட்டு குடுத் தானா அழகா உக்காந்து சாப்டுவே எ கொழந்த
எ பழகுறது நல்லதுா ஆனா எனக்கு ஃப்ரூட் புடிக்காது
ம் ம்
ஆனா வந்து என் குழந்தைகளுக்கு நா பழகி வச்சுருப்பே
ஆ எ குழந்தைக்கு ஃப்ரூட்ஸ் ரொம்ப புடிக்கு எனக்கு புடிக்கு எ கொழந்தைக்கு ரொம்ப பிடிக்கு அவளு ரொம்ப விரும்பி சாப்டுவா தோழி அது மட்டுதா எ பொண்ணு கிட்ட ரொம்ப பிளஸ்சுனு நா சொல்லுவே ஏன்னா இவ தூங்கவே மாட்டா இப்பகூட என் இடுப்புலயே உக்காந்துட்டு இருக்கா தோழி இவள தூக்கி வச்சிட்டு தா பேசிட்ருக்கே
சூப்பர் தோழி என்ன பண்றது பிள்ளைங்க பாத்துதானே ஆகணு
ஆமா தோழி நம்மளுக்கு குடுத்த இந்த டைம் முடிந்தது நம்ம மறுபடியு நாளைக்கு பேசலாம் நன்றி தோழி நன்றி நன்றி வணக்கம்